ஹலோ
அலோ கேக்குதா மேம்
ஆ கேக்குது தம்பி கேக்குதுங்ளா உங்களுக்கு
ஆ கேக்குதுங் மேம்
ம் எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே ப்ரோ
சண்டே எப்டிங்க சண்டே எப்டிங்க போது
ஆ எப்டின்னா கொஞ்சோ பிஸியா போய்ட்ருக்குங்க சண்டே
ஆ ஆ ஒர்க்கா
ஆமாப்பா ஐயோ சும்மா வீட்டு வேல தா
ஆ அப்டிங்களாங்க செரி
உ கொஞ்சோ அதிகமாவே இருக்கு சண்டே எல்லாமே வீட்ல இருக்காங்கல்ல பசங்க ஹஸ் பண்ட் எல்லாமே வீட்ல இருக்கோ கொஞ்ச எக்ஸ்ட்ரா வேல அதிகமா போயிட்ருக்கு
சமையல் வேலையே அதிகமா இருக்கு உங்களுக்கு இன்னிக்கு
அம் அதுவு என்னன்னா இப்ப நான் வெஜ் எடுத்துட்டு வராங்க ஒன்னு எடுத்துட்டு வந்தா பரவால்ல ரெண்டு மூணு போய் எட்த்துட்டு வந்து சமச்சுரு
ஒன்னு வரைக்கணு, ஒன்னு பொரிக்கணு ஒன்னு கொழம்ப் வெக்கணு எங்க வீட்லயு அதே தா எங்கம்மா திட்டீனுருக்காங்க
ஹம்
நீ எந்த வேலய்மே செய்ய மாட்டன்ற நாங்க என்ன சொல்லுவோ வாரோ ஃபுல்லா வேல செய்றோ ஒரு நாள்ல உன்னால செய்ய முடியாதுனு கேக்கறாங் அது வந்து இப்டி பேசர்ன் அவங்க என்னன்னா ஏ இந்த ஒரு நாள் நா இருக்க கூடாதான் அவங்க சொல்றாங்க
ம் இல்ல அது தா நானு கேக்கறே இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நாங்க வாரம் பூரா வொர்க் பண்றோ நீங்க ஒரு நாள் செய்யமாட்டீங்களானு கேக்கறீங்க
ம் ம்
இவிங்களு வாரம் பூரா வேல செய்யறாங்க வாங் உங்கம்மா
ஆமா ஆமா
வாரம் பூரா இல்ல வர்ஷ கணக்கா காலங்கணக்கா இவுங்க தா செஞ்சிட்ருக்காங்க நீங்க என்ன செய்றீங்க
தெரியுதுதா இருந்தாலு செரி ஒரு நாள் தான அவுங்கள தானே சாப்டபோறே நா மட்டுமா சாப்டபோறே அவுங்கள தா செரி ஹெல்த்தியா சாப்புன்னு சொல்றோ
ப்ரோ அப்டியே அவிங்களு நெனைச்சாங்கன்னா நீங்கிலியு பாருங்களே நீங்க சொன்ன ஒரு ஆன்சர் ய நா மட்டும்மா சாப்பறே நீங்களு தானே சாப்பிறீங்க அப்டின்னு அம்மா நெனைச்சாங்கன்னா நீங்கள எப்டி சாப்டுவீங்க
கரெட்டு தா கரெட்டு தா
ம் இன்னைக்கி எங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்னா ஆ சிக்கன் இது பெப்பர் சிக்கன் செய்வாங்கள பெப்பர் சிக்கன் சிக்கன் சில்லி அப்றோ மீன் கொழம்பு ஓ
ம் ஹ்ம்
ஓ அது அன்ஹெல்த்தி அதனாலயா
ஆமா அது நாங்க எப்மே சாப்ட்டது இல்ல சிக்கனே வாங்குவோ ஆ வேணா நாட்டு கோழி எப்பயாவது அதுவு வீட்டுல இருக்கத்து அடிச்சு சாப்புடுவோமே தவர அது வாங்க மாட்டோ பிலாய்லர் கோழி
ஆ மட்டன் அந்த மாரி எடுத்துக்குவீங்க வெளிய
மமாம் மட்டன்னு வீ ஃபிஷ் வீட்டுல
செரி செரிங்க
ம் சாப்பாடு செஞ்சாச்ச சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டாச்சு இப்பதா சாப்ட்டோ கால சாப்பாடே இப்பதா சாப்ட்டோ
அதேதாங்க இங்க எல்லாருமே வந்து மதியத்துக் தா சாப்டுறாங்க கால சாப்பாடு
ஆ அந்த சண்டே மட்டு அந்த டைம்
அந்த டைமு ஆமா ஆனா அன்னக்கி பசி தாங்குது ஒடம்பு எப்பின்னே தெர்ல டெய்லியு வந்து அந்த எட்டு மணின்னா சாப்பாடு பசிக்குது ஒர்க்கு போம்போது ஆனா சண்டே மட்டு கரெக்டா அந்த பசி தாங்குது ஒட டம்பு எப்பின்னே தெரியில லீவுன்ட்டு அதுக்கு
நம்ம நான்வெஜ் சாப்புற ஒரு இதுல இருந்து
அதுனால வயிற டயட் பண்ணி வச்சிருக்கோ அதா நனைக்கிறேங்க நானு இப்பதா சாப்ட்டு முடிச்சோ
ம் ம்
வாய்ஸ்ஸு ஸ்லோவா கேக்குதுங்க
அப்டிங்களா இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு இதுல பேசும்போது அப்டிதா இருந்துச்சு
ஆ இப்ப பரவால்ல இப்ப பரவால்ல கேக்குது
ம் ம்
ங்க எப்டிங்க இருக்கு மழ பெய்யுதா
ஆஹான் இல்ல ப்ரோ இங்க கொஞ்சோ நல்லா வெய்யில் அடிக்குது நல்லா
ஆ
எப்டின்னா ப்ரோ நேத்து மட்டு கொஞ்சோ லைட்டா கோடமழன்னு சொல்லுவாங்களல்ல கொஞ்சமா லைட்டா தூறிட்டு போகுல்ல அந்த மாரி மழ பெஞ்சுது ஆ
இங்க மழல்ல மேகமாருக்கு அவ்ளோ தா
ம் எங்களுக்கு இது நீங்க சொல்ற மாரி எங்களுக்கு நேத்து இருந்தது லைட்டா துரிச்சு அப்றோ ஓடிடுச்சு அப்றோ இன்னிக்கி நல்லா வெய்யில் அடிக்குது
சரிங் சரிங்
ம் நீங்க பொழுதுபோக்கு நீங்க என்னென்ன பண்ணுவீங்க
பொழுது இன்னைக்கி என்ன மூவி பாப்போ அவ்ளோதா மூவி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கே ஒக்காந்து பாப்பே
ம் ம்
பாத்துட்டு செத்த நேரோ தூங்னா அப்ரோ ஈவ்னிங் ஆயிரு ஈவ்னிங் வன்னு டீ குடிச்ட்டு அடுத்து மறுப்டி டி வி ஃபோன் பாக்க வேண்டிதா
வெளியிலா அந்த பசங்கூட போறது
இல்ல பசங்க எல்லா வெளியால இருக்காங் நா ஊர்லருக்கே ஆனால வந்து வேற பசங்க இல்ல எல்லாரு சென்னைல வேல செய்றாங்க
சே சேரி
நம்ப ஊர்ல இருக்கனால பசங்க யாரு இல்ல
ம் ம்
ம்
ஓகே ஓகேங்க நீங்க இங்க பொருத்தவரைக்கு எப்டின்னா வீட்லருக்காங்ளோ இல்லயோ அதிகமா வெளியதாருப்பாங்க இந்த சாப்பறதுக்கு தூங்கறதுக்கு மட்டுந்தா வெயிட் பண்ணுவாங்க மித்தனா வேலைக்கு போவாங்க மித்த டைம்ல பசங்க அந்த மாரி இருப்பாங்க அதனால கேட்டே ஏனா பசங்க பொறுத்த வரைக்கு வீடு தங்க மாட்டாங்க
பசங்க இருந்தா ஓகே ஃப்ரெண்டஸ் இருந்தா இப்ப நானு அதே போலதா கெளம்பிருவ யாரு இல்ல அன்னால போகல இல்லன்னா அதா அதா ப்ளான்
ம்
பசங்களோட தா சுத்து எல்லாருமே வேலைக்கு போயிட்டானா
சேரிங்க சேரிங்க ப்ரோ இப்ப இப்ப பாத்தீங்களா நம்ம கிளைமெட்லா கொஞ்சொ ரொம்ப மாறுது அதனால நறைய பே த்துக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சோ ஒடம்சர்யாம சரியாம ஆமா சின்ன கொழந்தைங்கள டக் குன் அஃபெக்ட் ஆகுது ஒடம்சரியாம போகுது
அ டக்குனு மரு
சுற்றுச்சூழல் வேற ரொம்ப மாசடஞ்சு ரொம்ப கொஞ்சோ நம்ம ஜென்ரேஷனே இப்ப இப்ப எப்டி இருக்கு அப்படின்னா நா என்னோட கொழந்த ஜென்ரேஷன்ல்லா எப்டி இருக்க போதோ எனக்கு நெனைச்சாவே பயமா இருக்கு
போன்லயே பாத்துக்க வேண்டியதா இது இப்டிதா இருந்ததுன்னு அப்புடித்த காட்டுவாங்க எதுவு இபத்தி இருக்காதுன் நெனைக்கிறே எல்லாத்தையு போன்லயே பாத்துக்க வேண்டிதா
உன்னய பாத்தா உயிரோட வாழ்னுமே அதல்லா பேசு
த்தறோ இல்ல அந்த அளவுக்கு இல்லாம ஆக்கின்னே இருக்காங்கள்ள இப்பத்திக்கு எதுமே இல்லாம
ம் ஏனா மரத்தல்லா வெட்றாங்க தண்ணி ஆ தண்ணி ஆத்து தண்ணில்லா கொஞ்சோ சுத்தமா கிடைக்கல நமக்கு கு ச்சே நம்ம ஆர் ஓ போலா அப்டின்னா அதுனால நெறைய ஹெல்த் இஸ்யூ நெறைய வ
ஒடம்பு வீக்கா இருக்குது தண்ணி குடுச்சாலு அந்த அளவுக்கு ஸ்ராங் ஸ்டேமினா இல்ல
ம் ம் அட என்னனா ஆத்து தண்ணி வரு இல்லங்க நாங்க இந்த மாரி ஆர் ஓ வாட்டர்லா போடல இப்ப நார்மலா ஆத்து தண்ணி தா குடிப்போ நல்லா டேஸ்ட்டா இருக்கு
ஆ டேஸ்ட்டா இருக்கு உண்மதா நாங்களே அதா குடிப்போ மழ உண்மதாங்க நாங்களு இப்டிதா குடிப்போ ஊத்து தண்ணி அந்த மாரி கெனத்து தண்ணி
ம் ம் ம் ம் ஆனா இப்பல்லா பாருங்களே நீங்க ஆத்துல போயிட்டு தண்ணி அந்த மலன்னு கொஞ்சோ கொஞ்சோ அந்த இது மணலு தோண்டுனா தண்ணி ஊருல்ல
அது இப்ப எதூ இல்ல எந்த ஆத்துலயு வரதில்ல
ஆ மலலே இல்லங்க மலன் தோட்னாதான தண்ணி வரு மலனே இல்ல மலனெல்லா எல் எல்லா லாரில லாரில எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் வெளிநாட்டுக்கு விற்பனை செய்றாங்க
செஞ்சுட்டாங்க எதூ இல்ல இப்ப
ஆ
எங்க ஊரு ஆறே பாவோ பாக்கம்போதே கஷ்டமா இருக்குது
அதுதா அதுதா நம்ம சின்னப்பா சின்ன கொழந்தைங்கலா இருக்கு நம்ம சின்ன சின்ன ஏஜுல இருக்கும் போதெல்லா ஆத்துல போய் வெளாடுறது வாய்க்கால அந்த ஆடி மாசோன்னா தலைக்கு ஃபுல்லா எண்ணெலா வச்சுட்டு ஆ இதெல்லா கோயில் ஆத்துல போய் குளிச்சுட்டு அதுக்கப்றோ கோயிலுக்கு போய்ட்டு அது ஒரு இது யா திருவிழா மாரி இருக்கு ஆ
எல்லாரு ஒன்னா இருப்பாங்க அப்ப ஃபோன் இல்ல எல்லாருமே அழகா ஒன்னா ஒத்தும்யா பேசிகினு அந் தனிம இருக்காது இப்ப நானா ஃபோன் வச்சுக்கினு வீட் ட்ல இர்ந்துகினே இல்லன்றாங்க கடுப்படிக்குதுங்க
ஒங்களுக்கு கூட்டாச்சோறு அந்த மாரி ஏதாவது எக்ஸ் கிரியன்ஸ் இருக்கா சின்ன கொழந்தேல நம்ம ம்
கும்புலா ஒரு வீடு மாரி சாமி மாரி கட்டிட்டு அதுக்கு எல்லா வரிலா வசூலிச் த்தி அவுரா அதெல்லா சாப்பாடு செஞ்சு நாங்களே சாப்புடுவோ அதுலே திருடுவானோ அடே அரசியல் அது ஒரு சின்ன அரசியல் அப்பத்தக்கி சின்ன வய்சு என்ன ஒரு சின்ன அரசியல் நல்லாருக்கு அதுல பொலீக்ட்டீ பண்ணுவானா அதுலே காசு திருடுவானா அதுலே யாரு பவர் ஆகுனா அவே தா னா அதுல சூப்பராருக்கு ஆனா சாப்பாடு செய்றதுக்கு ஆளுங்க
ம் ஆனா இப்பக்கொ இப்பருக்குற கொழந்தைங்கலா அப்டியே ஆப்போசிட் நம்ம என்னென்ன வெளாண்டம் மோ இப்பல்லா சொன்னன்னா அப்டிலா ஒண்ணு இருக்கா அப்டின்னா என்னன் திருப்பி கேக்குறாங்க
ஆமா ஆமா ஆமா
இப்பல்லா வந்து மொபைல் ஆ ஆ அவிங்க வந்து எப்டின்னா இங்கிலீஷ்லயே சொல்றது எனக்கு இந்த கேம் புடிக்கு எனக்கு அந்த கேம் புடிக்கு
ஆமா ஆமா கேம் பத்தி பேசிக்கிறாங்க இப்பத்திக்கி அவுங்க ஜென்ரேஷன்னுல இத பேசிக்கிறாங்க
ம் உண்ம தா டைமெண்டு வாங்னே அத வாங்கனே அப்டிங்கிது கேமுல
அதுவுல்லாம மின்னெலா பாத்தீங்கன்னா இப்ப லீவ் சனி ஞாயிறு லீ்வு அப்டின்னா ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா நம்ம முன்னாடி அந்த நா வெள்ளிக்கெழம சாய்ந்தரமே நம்ம பிளான் போட்றது எங்க இங்க வந்துரு அவ இந்மாரி போலா கோயிலுக்கு போலா அப்பயில்லைன்னா இது மாரி சாப்பாடு கூட நிறையா சேந்து சாப்பல்லா ஏனா ஒரே ஊருக்குள்ள இருக்க பசங்க தானே ஸ்கூல் போவோ ஒரேதா அப்ப அங்கெல்லா கேங்கா சேந்துகிட்டு அப்ப யாராவது அந்த அம்மா அப்பாலா வேலைக்கு போய்ட்டாங்கன்னா அந்த வீடு சும்மாருக்கு
ஆமா ஆமாங்க
ட்ல எல்லா புள்ளைங்களு சேந்து எல்லா பசங்களு சேந்து எல்லா ஒன்னா எல்லா அவிங்க அவிங்க வீட்ல இந்து ஏதாவது ஒரு திங்ஸ்சு
எண்ண எண்ண எடுத்துனு வருவாங்க முட்ட எடுத்துனு வருவாங்க ஆமா ஆமா ஆமா அதுல வேறக் கணக்கு வேற அதுக்கு நீ குடுத்ததுக்கு தா அவ அந்த அளவு தா ஒனக் சாப்பாடுனு கொடுப்பாங்
இல்ல இல்ல இங்க அ
நீங்க அப்டி இல்லையா நாங் கணக்கு பண்ணுப்போ அப்றோ நாங்களே அடிச்சுப்போ அப்ப சாந்தரோ கூடிப்போ
ம் நாங்க அந்த குடுத்ததுக்கு இவ்வளோதான் சொல்ல மாட்டோ நாங்க பொ நேத்து நா போன டைம் நா கொண்ட்டு வந்தேல இந்த டைம் நீ கொண்ட்டு வா அப்டி வேணா சொல்லுவோ
ஆமா ஆமா அப்டே நாங்க பண்ணுவோ
ஞ்சத வந்து நாங்க எல்லாமே சொல்ல போனா வீக்ல அதேதான வீட்லுயு செஞ்சு பாப்போ அந்த டேஸ்ட்டே வராது ஆனா கூட்டாஞ்சோறுனு ஏனோ தனமா செய்வோம்ல்ல அதுவு எது இருக்குதோ எடுத்து போடுவோல அதுதா டேஸ்ட்டு
அது பசங் கூட சாப்டும்போது அழகா இருக்கு சாப்பாடு உப்பே போட்டுந்தாலு உப்பு கக்கிலனுட்டு சாப்டு
ஆ எங்க எங்க அண்ணா அவிங்கல்லா போவாங்க அது எப்டினா ஒரு ஆத்து பக்கத்துல ஆத் து பக்கத்துல ஆறு மீன்லா இருக்கு மீன் புடிச்சு அவிங்களே அலசி மீன் குழம்பு வ ச்சி மட்டன் எடுத்துட்டு வந்து மட்டன் சுக்கா மாரி செய்வாங்க செஞ்சு பசங்கல்லா சாப்ட்டுட் டு நல்ல காரமா இருக்கு எப் மொளகாத்தூள அப்டியே கொட்டிருவாங்க அவ்ளோ மொளகாத்தூளா இருக்கு அத சாப்டுட்டு மீதி இருந்துச்சுன்னா கொண்ட்டு வந்து தருவாங்க எங்க அண்ணே எனக்கு சின்ன புள்ளையா இருக்கும் போது ஆ நா ம்
ஆத்துக்கு ஆத்துல எங்களுகு அந்த அளவுக்கு தண்ணி வராது வந்தா கொஞ்ச நாள் தா வரு அப்றோ நின்று ஓடிகனெலா இருக்கு
ஓ சேரி சேரிங்க
சரிங்க
நன்றி நன்றி ப்ரோ அடுத்த தலைப்புல பேசுவோ
ஆ சரி